ஹலோ
ம் சொல்லுங்க தோழி நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி நீங்க என்ன பண்றீங்கோ சாப்
ம் ஆ சாப்பிட்டேன் தோழி காலல நேத்து கள் செஞ்சேன் அந்தோட போய் கரைச்சு குடிச்சேன் கேக்குதுங்களா
ங்கோ
கேக்குதுங்குலா சுவாதி
செரிங்க
எது நாக்கு
கேக்குதுங்களா
ம் ம் ம் ம்
கேக்குதா உங்களுடைய ஸ்கூல் டேஸ்சு காலேஜ் டேஸ்சு இதெல்லா ஏதாச்சு என்ன சொல்லுங்க தூபி கேக்கும் ஞாபகங்கள் ஹாப்பியா இருந்த தருணங்கள் நீங்க நீங்க எல்லாப் போயிருக்கீங்களா ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ் லிங்க சுத்
ஸ்கூல் டேஸ்சு எல்லா நாங்க எங்கியு போனதுல்ல ஸ்கூல் டேஸ்ல எங்கப் போன்துல்ல ஸ்கூல்லல்லா அங்க அவ்ளோ கூட்டின் போவ்மாட்டாங்க அது எங்க பேரன்ஸ் வெளிய உட மாட்டாங்க ரொம்பவு ஆம் காலேஜ் டேஸ்சுலயு ரொம்ப டூர் எல்லா எங்கியு போன்துல என்ன காலேஜ்லியே கொஞ்ச ஜாலியா இருக்கது அந்த மாரி ஜாலியா இருப்போம் நெறிய காலேஜ் டே ப்ரோக்ராம் இத நத்துவாங்க அந்த மாரில்லா பண்ணிருக்கோம் மத்தபடி நங்கச் டூர் எல்லா ஸ்கூல் டேஸ்லெல்லா போன்துல்ல
நாங்க கூடவா தோழி ஸ்கூல்ல ப்ரோக்ராம்ஸ்சுக்கு எல்லா நடக்கு ஆஹ் டான்ஸ் பண்றது இது பண்ற து அந்த டைம்ல ரொம்ப ஜாலியா போகு அந்த ஸ்கூல் டே அதெல்லா வந்து அவ ஆனுவல் டே இதெல்லா வந்தாவே செம என்ஜாய் மெண்ட்டாப் பண்ணுவோ செம வைபா போகும் எல்லா அத அது பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஆஹ் நா வந்து ஒரு இதுல பண்ண நாடகம் பண்ணே அது அ அதுவும் நல்லா போச்சு நல்லா இருந்தது சூப்பரா இருந்துச்சு அதெல்லா மறக்க முடியாது இப்ப அந்த ஸ்கூல் டேஸ்ல்லாம் நம்ம திரிம்பி பாத்தாலும் நம்ம பசங்களுக்கு கெடச்சிருக்க அதெல்லாம் பயன்படுத்த மாட்டேன்றாங்க இன்ட்ரெஸ்ட்
ஆமா உம் உம்
முன்ன இருக்கிற எஜுகேஷன் கல்வியும் இப்ப இருக்கிற கல்வியும் நீங்க னா தோழி நெனைக்கிறீங்க முன்ன பெஸ்ட்டா இருந்துச்சின்ன்னு நெனைக்கிறீங்களா இல்ல இப்போ பெஸ்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறீங்களா
ந்துச்சுபசங்க படிக்க முடியாதளவுக்கு நம்ம படி கிடைக்கும்போதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் இல்ல இப்ப நெறைய ஸ்கூல்லல்லாம் நெறைய அட்வான்டேஜு உம்
உம் இப்ப பாத்தீங்களா உங்களுக்கு பீ கம் பி காம் க்கு வர சிலபஸ் எல்லாம் வந்து இப்பவே குடுத்துடுறாங்க இந்த சிபிஎஸ்இ சிலபஸ் ஓப்பன் பண் டுஎல்லாம் இதிலியே வந்துடுதுங்க தோழி அவுங்களுக்கு ஆ ஆனா புக்ஸ்ஸு கொடுக்குறாங்கன்னா அவுங்களால அது சமக்க முடியல பாவ எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க தோழி அந்த அதனால அந்த ஷோல்டர்ஸ் எல்லா பாவொ சில பசங்களுக்கெல்லா இப்பிடி ஏ வழுஞ்ச மாதிரி ஆயிடுது அவ்ளோ தூக்கி தூக்கி கி ஆஹ் எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச கம்மி பண்ணலா இவ்ளோ சிலபஸ் தேவையில்ல இந்த ஏஜி நான் நினைக்கிறே நறைய வந்து ஆமா அவுங்க மைண்டும்
நிறைய வித்தியாச இருக்குத்தோழி
ஆமாங்க
மெட்ரிக் மெட்ரிக்ல மார்க் எடுக்கிற அளவுக்கு சிபிஎஸ்ல எடுக்க மாற்றாங்க
ஆமா ரொம்ப டஃப் அந்தாக்கு டஃபா இருக்கு பைய எல்லா கூட இத மாட்டேன் கிளீன் பண்ணிட்டு வந்துட்டு அப்டிய அந்த மே வயசுல அப்புடியே ஒரே அழுகதோழி ரொம்ப டஃப் அப்பா குடுத்துட்டு இருந்தாங்கோ அப்பிடின்டுனு அவன் அப்பிடி இப்பிடி கஷ்டப்பட்டு நைட் எல்லா படிச்சி பகலெல்லா படிச்சி கூட அவ இந்தமார் பெருசால்லா வர தெரியாது தோலி முன்னூத்து அம்பது முன்னூத்து அறுவது இப்பிடிதா தோலிக்குள்ள எடுத்தாங்கோ இப்ப இன்னொரு நம்மளுக்கு அதுல என்ன பெனிஃபிட் சொனாக்கா உனக்கு வந்து ரொம்போ கம்மியா இருக் கு மார்க்கு அப்பிடின்னு நீ யோசிக்கிற இதுன்னா இப்ப மறு எக்ஸாம் வச்சிருக்காங்க தொலி இதுல ஆஹ நீங்க வேனா சாட்டிஸ் பேக் ஷன் இல்ல உ உங்குளுக்குமே எடுத்த மாரி இல்ல அதுல மார்க் நா கம்மியா எடுத்துட்டன் சரியா என்னால அட்டென் பண்ண முடியுலனாக்க நீங்க என்ன பண்ணலான் திரும்பி போயிட்டு இது வந்து டேட் எல்லா இதெல்லா அப்ளே பண்ணிட்டு திரும்பி ஒரு நாள் கண்டெக்ட் மா தோலி இவங்களுக்கு எக்ஸாமு அந்த டேட்ல போயிட்டு எளுதலான் அதே சமயோ ஃபெயில் ஆனவங்களுக்கோ இருக் து அவங்க வந்து அவங்க தனியா அவங்களு ஒரு டேட்டு அவங்களுக்கு ஒரு மந்த் என்டு செலக்ட் பண்ணி தருவாங்க இதுவோ அதுவோ ஒன்னா விட மாட்டாங்க இவங்க வந்து மார்க் கம்மியா இருக்கு அதுக்காக போய் எல் தோலி அவங்க வந்து அது வந்து ஃபெயில் ஆயிக்கிறது வந்து ஃபெயில் ஆனவங்களுக்காக தனியா வெக்கப்பட்டுயிருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சோ பசங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா சில பேர் டிப்ரெஷன் ஆயிறாங்க ரொம்போ
உம் உம்
தா நாஸ் செரியா மார்க் எடுக்க முடியலனு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாயிருக்கு இல்லையுகோ முன்னைக்கு கம்பெட் பண்ணா இப்ப இது கொஞ்சோ நல்லாயிருக்கு இல்லையா இந்த இந்த இந்த வருஷத்துலயிருந்து இது வெளி ட்டுருக்காங்க தோலி
உம் இல்ல இது வருஷா வருஷோதா இருக்கு
இல்லங்க தோலி இந்த வருஷோ கின்னா சொன்னாங்க தோலி
சி பி எஸ் சிக்கு மட்டோ இந்த வருஷோமா மத்தம் நாங்க படிக்கும் போதெல்லா இருந்துச்சு அது
எப்டின்னு தெரியலீங்க தோழி இப்பதா என் பையன் லெவன்து போறாங்க ஆஹ் போனாதா தெரியோ எப்டி எல்லா என்னன்னு கண்டிஷன்ஸ் அண்ட் டெர்ம்ஸ் இருக்குண்டு நம்ம பசங்க படிக்க ஸ்கூல்ல தா அது என்னென்னல்லா இருக் அப்டின்ற ஒரு ஐடியாவோ ஸ்கூலுக்கு போமோதுதா இதெல்லாயிருக்கு இப்டி எல்லா இருக்குன்றது தெரிய வரோ
உம் ஆமாங்க தோழி இப்போ நெறைய அந்த மாரிதா வந்துட்டுருக்கு ம் எனக்கு தெரிஞ்சு டென்த்து டுவெல்த்து எல்லா மெட்ரிக் இனிமேலு சி பி எஸ் சி இப்பதா இது பண்து மார்க் வேணோனா டென்த்து டுவல்த்துதா மெட்ரிக் படிச்சா நல்ல மார்க் வரோ
இப்போ நீங்கோ பாத்தீங்கன்னா நா வந்து ஃபர்ஸ்ட் சி பி எஸ் தாங்க போட்டிருந்தே கேக்குதுங்களா உங்களுக்கு கேக்கலையா நா வந்து ஃபஸ்டு சி பி எஸ் சி தாங்க போட்டிருந்தே நா அப்டியே இப்ப தூக்கிட்டு அப்படியே மெட்ரிக்குக்கு போட்டங்க
அத்தானே நீ டென்தலயே சிபிஎஸ்சி வெச்சி மெட்ரிக்கே போட்டு இருந்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்துருன்ப்பா
ஆமா எடுத்திருப்பாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க என் பொண்ணு வந்து ஏன்னா சிக்ஸ்த் வரைக்கும் மெட்ரிக் போட்டுட்டோமோ மெ மெட்ரிக்படிச்சாங்க இப்ப வந்து திடீர்னு நானு வந்து அவ்வள செவன்த் என்னா பன்னிட்டன் சி பி எஸ் சேர்க்கலாம் சிஸ் பி எ ஸ் சேர்த்துட்டேன் அவ்வளால அது வந்து ஃபாலோ பண்ண முடியலலைங்களா அது அவ்ளோ இது அவ்வளோ கொஷின்ஸ் அவ்ளோ மேக்ஸு இதெல்லாம் அவளால வந்து போட முடியல டக்கு டக்குன்னு ஏன்னா மெட்ரிக்ல இருந்து இருந்துட்டு வந்த சின்ன வயசுல இருந்தே சி பி எசி வந்துட்டுந்தா ஓரளவுக்கு அவங்க பிக்கப் ஆயிட்டு இருப்பாங்க ஆ நாங்க இதுல போட்டிருந்தாலும் அவங்களுக்கு அதனால வந்து அது இது பண்ண முடியல செரி நாங்க என்ன பண்றேன் இப்போ திரும்பி ஒரு வருஷம் மட்டும் செவன்த் மட்டும் சி பிஎஸ் இ படிக்க வச்சுடு ஆஹ் இப்ப திரும்பி எயித் டென்த் வந்து நம்ம திரும்பி மாத்திட்டோம் தோ ச இது மெட்ரிக்ளே போட்டோம்
உம் உம்
ஆமா அது ஃபீஸ் எல்லாம் அப்படியே சி பி எஸ் இசின கொள்ள அடிக்கிறாங்க தோழி ஒரே மூட்டா ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சோ அப்டியே வருஷ்ஷ ஆனாக்கா எங்கிருந்து த்து வெக்கிறதுன்னே தெரியலீங்க தோழி அவுங்குளுக்குன்ட்டு ஒரு ரெடி பண்ணி வெச்சிருணு ஒரு அமௌண்ட்டா இப்டிதா அப்டின்றது
உஹம் உம்
ட்டுங்க தோழி அவ்வுளோ இவ்ளோ காஸ் த்துன்னா ஆ எப்டிங்க சொல்லுங்க யோச்சு பாருங்க அவ்ளோ காசு அதுக்கு நம்ம இதுக் கௌ கவர்மெண்ட்ஸ்கூல்ல போட்டு போய்லாமான்ற இதெல்லா ஒரு சில டைம் யோசிக்க தோணுது தோழி படிக்கிற பசுங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்குல்ல சிபிஎஸ்இ மெட்ரிக்கன்தா கிடையாது நம்ம பசங்க நம்ம வந்து வீட்டுல நல்லபடியா இது பண்ணி அவுங்கள முன்ன எடுத்துட்டு வந்தாவே ஓரளவு வருவாங்க இல்லைங்குளா ஆனா எனக்கு எங்கிங்க வீட்வ படிக்க வெக்கீளா அவ்ளோ டைமே இருக்கிறது இல்லைங்க தோழி ஹலோ தோழி கேக்குதுங்குளா கேக்குதுங்குளா தோழி நீங்க பேசுது எனக்கு கேக்குது வெளியில வந்து பேசுங்கோ கேக்குது வெளியில நின்
உள்ள இருந்தாட வெளிய வந்தது நால்லதா டவரு காட்டாதா மாரி கேக்குது உள்ளக்கவே நல்லா கேக்குது உள்ள உக்காந்தா நல்லா கேக்குது
ஆஹ் ஹா அதுனால வந்து எ
உம்
ஆஹ் ஆஹ் அதுதான் தோழி சிபிஎஸ்சிக்கி நம்ம இது பண்ணத மெட்ரிக் ஆமாங்க ஆமாங்க மெட்ரிக் எவ்ளோ பரவாயில்லைங்க தோழி இப்ப அதுவியே பாருங்க ஒர் டாக்டருக்கு அக்கல்லா எங்க அக்கா பசுங்க வந்து படிக்க வெச்சாங்க தோழி நீட்ல உங்க பாஸ் ஆவுல அதுனால வந்து அவுங்களேப் பாவோ இப்போ ஆஹ் எ அவ்ளோ ஒன்ற லட்ச் ஒன் ட்று கொடி என்னவோ கட்டணுன்ற மாரி சொன்னாங்குளா டாக்ருக்கு படிச்சிட்டு இருக்காங்க அவ்வுளோ அமௌண்ட்டுக்கு என்னாங்க தோழி பிண்ணாங்கோ
உஹம் ம்
அதுனால வந்து அவுங்க திரும்பி எடுத்துட்டு வேற சேர்ந்து அவங்க தோழி நீட்ல இருந்து எடுத்துட்டு வேற ஏதோ கோர்ஸ் பண்ண வச்சிருக்கிறாங்க தோழி வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க தோழி
உம் உம் மார்க்எப்டி எடுத்தாங்க அவங்க
யாருங்க தோழி ஆஹ் அவங்க எல்லாம் சூப்பர் மார்க்கு தோழி கொஞ்சம் கொஞ்ச தான் கம்மி எப்டி பாத் த்தீங்கனா இந்த முப்பது மார்க் கம்மி நாப் முப்பது மார்க் கம்மி புல் மார்க்குக்கு அப்படி அவ்வளோதான் கம்மி கம்மியா
உம் உம்
சூப்பரா படிப்பாங்க தோழி
அவங்கள எங்க வெளியே படிக்கிறாங்களா எல்லாம் வ
அவங்களும் எல்லாம் சி பி எஸ் அவங்க மெட்ரிக் தான்ங்க படிக்க வச்சாங்கோ மெட்ரிக் மெட்ரிக் சி பி எஸ் கெடையாது மெட்ரிக் தான் கூட்டு படிக்கி வச்சாங்கோ ஆனா சூப்பரா படிச்சாங்
உம் உம்
ஆஹ் அவங்க ஸ்ட்ரிக்டுங்க தோழி அவங்க வீட்ல கொஞ்சமா படிபிங் ஏன்னனா கொஞ்சம் அந்தரிச்சு முன்னெல்லாம் எவ்வளோ சிட்டாவல இருக்கும் ஆமா கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயா விடுவேன்
உண்ம அதானே கீ ஃபஸ்ட்லந்து மெட்ரிக் படிக்க வச்சுட்டு அப் சரிங்களா நீங்களும் அந்த பையன் நல்லா மார்க் எடுத்துக்கோம்
என்னாங்க தோழி பண்றது சரி ஒரு ஆச தான் ஆசி நம்ம பசங்க நல்லா படிக்கிட்டோம் செய்யிட்டோம் மெட்ரிக் எல்லாருமே மெட்ரிக் போ
உம் இல்ல இப்போ நெறைய பேர் நான் பாத்துட்டேன் சிபிஎஸ்இ படிக்கிற பசங்கள் நல்லா படிக்கிற பசங்க சிபிஎஸ்ல படிக்கிறாங்க ரொம்ப கம்மிய எத்துக்கறாங்க மார்க்க் ரொம்ப கம்மி
கும்புட்டாக்க ஆஹ் கொஞ்சம் பச நல்ல டேலண்ட்டாவு வாங்கோ அப்டிங்கறது மைண்
கஞ்சு குடுக்குறாங்க பொழுது
ஆமா ரொம்பவோ டஃப்பா இருஞ்சி இந்த வாட்டி நெட்லல்லாம் வந்துருந்து
ஆஹ்
டஃப்பு அதனால வந்து சரின்ட்டி இருக்கண்ட இன்னொரு இதா எழுதி இருக்காங்க அவுங்களுக்கு போர் ஹண்ட்ரட் மார்க் வேணும்ன்றதுக்காக இப்ப கண்டக்ட் பண்ணி திரும்பி எக்ஸாம் கட்டி எழுதுனாங்க தோழி ஆஹ் சோசியல் சயின்ஸ் சயின்ஸ் மேக் சு இது மூணு எழுதி இருக்காங்க ஆனா ரிசல்ட் வந்தாங்க தோழி எப்டி பண்ணிருக்காங்க என்னன்றது தெரியும் தோழி நம்மளுக்கு
உம்
எப் டின்றது உம்
அதான்தான் உம் உம் ஆமாங்க தோழி
ஆமா செரி செரி
உம் சேரிங்க தோழி ஆமா ஆமா
உம் உம்
ஓகே
சேரிங்க தோழி அப்புறம் தோழி வேற என்னா சொல்லுங்களேன் தோழி நீங்க இப்ப கேக்குறதுங்களா உங்களுக்கு ஆமா நன்
றிப்பா அ இ எழுதிட்டு வந்தரு பா ரே ஆது